ஹலோ
ஹலோ எப்புடி இருங்கீங்ளா பா
அ ஆ நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
நல்லா இருக்கே ம் சாப்ட்டங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டங்க அ ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருந்தாரு அ மதியோ லன்ஞ்சு க்கு வீட்டுக்கு தா வருவாரு வந்து இப்பதா சாப்ட்டுட்டு னாரு வேலைக்கி
சேரி சேரிங்க நானும் பாருங்க எங்க வீட்டுக்குல்லா காலையிலயே சமச்சுருவங்ளா சமச்சுட்டு எங்க வீட்ல வேலைக்கு போயிருவாங்க காலையிலயே யாரு இருக்க மாட்டாங்க எ பாப்பாவு நானு மட்டுந்தா இருப்போ அப்பறோ நாய் இருக்குங்களா அதுக்கு சமய அ அதுக்கு தனியா வந்து சாப்பாடு தனியா வெக்கணுங்க அதுதா செஞ்சுட்ருக்கே நீங்க எதாவது பெட்டு வளக்குறீங்ளா
வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தங்க பூன குட்டி வளர்த்துறதாங்க போல எனக்கு தெரியில அது செரி ஒரு நாள் குட்டி ரெண்டு குட்டியோட வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தா சாப்பாடு போட்டே அது என்னன் பாத் த்தீங்கென்னா ரே தங்கிருச்சு செரி ஓகே சின்னப் பூனையா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சு அது அப்டியே எங்க வீட்லேயே தங்கிருச்சுங்க கடைசியில தங்குனதெல்லா ஒன்னும் ப்ரச்சனை இல் ல்ல பெண் பூனையா ஆயிருச்சு பெண் பூ ஒரு பூன வந்து பெண் பூன அம்மா பூனையும் பெண் பூனை குட்டியிலயையு ஒண்ணு பெண் பூன அது பாத்தீங்கென்னா ஆறு மாசத்துக்கு ஒருக்க குட்டி போடுது அது குட்டி போட்டாலும் பரவா இல்ல செரி ஓகே அப்டின்னு பாத்தா அது பூன வந்து பாத்தீங்கென்னா ஒரு நாலு குட் ட்டி அஞ்சு குட்டி போடுது அப்புடி பாத்தா அ நம்ம அவ்ளோவு பூனைய வச்சு எதுவும் பண்ண முடியாது இல்லங்க அதுலையு இன்னோன்னு என்னன்னா பக்கத்து வீட்டுலெல்லா சண்டைக்கு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பூனைய நம்ம வந்து கட்டி போட்டு வளர்க்க முடியாது அது நம்ம என்னப் பண்ண முடியு வந்து சாப்பாடு கத்துற நேரத்துக்கு சாப்பாடு போடுவோ அவ்ளோதா அது மத்த நேரோல்லா அங்கிட் கிட்டு இங்கிட்டு இந்த சைடு எல்லா அலையு அலஞ்சு அதுங்களுக்கு என்ன வேணுமோ அத புடுச்சு இந்த அ எலி இந்த இது மாரி க ஒடைக்கு அந்த இதெல்லா சாப்புடுது அதுங்கள வந் வந்து நம்ம க எங்க வீட்டுக்குள்ள வந்து பால குடிக்குது சாப்பாடு ஒன்னு செஞ்சு வக்க முடியல நான்வெஜ் எல்லா வக்க முடியல கருவாடு வைக்க முடியல அப்டின்னு சொல்லி எல்லாரு சண்டைக்கு வர்றாங்க அதுதா என்னடா நானு ஒரே சரி ஒண்ணுன்னா கூட பரவால்ல ஆறு மாசத்துக்கு ஒருக்க குட்டி போட்டா நம்ம என்ன பூன பண்ணையாங்க வெக்க முடியு இதுல வேற அவங்க என்ன பண்றாங்கன்னா நீங்க கொண்டு போய் விடலைன்னா நாங்க கார்பரேஷன்ல சொல்லுவோன்றாங்க நா சரி சொல்லுங்க நானு நிறைய பேத்திட்ட கேட்டே அவங்க கொண்டு போய் எங்கயாவது விட்டுருங்கன்னா அவங்கல்லா வந்து பூன வந்து ரொம்ப இது பூனையோட அ ஏலேல்லு ஜென்மத்துக்கு தொடரு அப்டின் சொல்லிட்டு அவங்க பயப்பற்றாங்க கடைசில பாத்தீங்கன்னா நா ஃபீல் பண்ற அளவுக்கு ஆயிருச்சி அது பூன பாவமேன்னு சொல்லி சோறு போட்டதுக்கு என்னடா இவ்ளோ பிரச்சனைையில இருக்கேன்ட்டு என்ன பண்றது பாத்தீங்கன்னா ஒரு பூனையே கொண்டு போய் விட்டாச்சி இன்னொரு பூனய கொண்டு போய் விட்டோ விட்டு கொஞ்ச தூரோ தள்ளி தா விட்டோ இருந்தாலு அது எ எப்டின் தெர்லங்க ரொம்ப தூரத்துல விட்டமே எங்க வீடு தேடி வந்துருச்சி ஆ பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்றே அவங்க இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஆமாம்மா நீங்க வந்து கண்ண கட்டி விட்ரணு இல்லாத்தனா சாக்கோட கட் டி விட்டர்ணுன்றாங்க சாக்கோடா கட்டி அவுத்து விடாம விட்டா இறந்துருள்ளங்க ஆனா அந்த பூனைய கொண்டு போய் விடம்
கொண்டு போய் விற்றதுக்கு நீங்க வளத்தாமையே இருந்திருக்கலா
அப்றோ வேற என்னங்க பண்றது பூனை வந்து ரொம் ரொம்பவு பக்கத்தைலலா வந்து சத்தோ போற்றாங்க அது இந்த பூனனால நம்மளுக் பிரச்சனன்றாங்க இதே நாயா இருந்தா கூட நம்மளுக் ஒரு நன்றி உள்ளதா இருக்கு என்னன் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள யாரையு விடாது நாய் கடிச்சிச்சுன்னா நாப்பத்தெட்டு நாள் ஊசி போண் ணு நம் அப்டின் சொல்லி பயந்துகிட்டே இப்ப பூனை வந்து வளர்க்கறதுனால நம்மளுக் ஒரு யூசு இல்ல இருந்தாலு நம்ம அந்து அத நினச்சு நம்மளுக்காக யூஸுக்காக நம்ம வளர்க்கறது கிடையாது ஆனா வேணுன்டே பக் பக்கத்துல இருக்குங்கிறாங்க இப்ப நாய் வளர்த்தாலுமே என்ன சொல்லுவாங்க இல்ல எங்க வீட்டுல வந்து அசிங்கபண்ணி வச்சிறுது அப்டி இப்டிம்பாங்க அதுக்கு பயந்துகிட்டே நா நாய் வளக்காம இருக்கே இப்ப நாங்க வந்து பா த்திங்ன்னா இதே சொந்த வீடா இருந்தா நம்ம சௌரியத்துக்கு என்ன வேணா பண்ணலா இப்ப வாடக வீடுன்றதுனால நம்ம எல்லாத்துக்கு பய்ந்து பய்ந்து பண்ண வேண்டிதா இருக்கு இதே சொந்த வீடா இருந்தா ஒரு கோழி வளக்கலா மாடு வாங்கி வெச்சுக்க ஒருத்தர்தட்ட போய் வேல செய்யறதுக்கு ஒரு நாலு ஆடு வாங்கி விட்டா கூட போது அழகா வீட்டு வேலையு பாத்துக்கலா ஆடுக்கு ஏதோ தல ரெண்டு புல்லு இதுங்கள கொண்டு வந்து பறிச்சு போட்டா கூட அதுங்க சாப்ட்டு ட்டு நல்ல காசு ஆடு மா ஆ ஒரு பழமொழியே இருக்கு உங்களுக் தெரியுங்களா படிச்சு பாழா போறத விட மாடு மேச்சி மனுசனா போலான் சொல்லிட்டு அந்த காலத்துல படிக்காதவங்ளா சொல்லுவாங்க நம்ம உலக நா எங்க ஊர் சைட்லா பாத்திங்ன்னா படிக்காதவங்ள வந்து நீ எல்லா படிச்சு பாலா போறதுக்கு மாடு மேச்சு மனுசனா போ அப்டின் சொல்லி எல்லாரு திட் டுவாங்க அதனால நெறய பேர் திட்டு போது கேள்விப்பட்ருக்கே அதனால எனக் தெரியுங்க அந்த மாதிரி இப்ப எல்லா வந்து ஒருத்தர்ட்ட ஆ இப்ப வேலைக்கு போனோனா இருக்கிற லாபத்துல அவுங்க எல்லாமே வச்சுட்டு நம்மளோட உழை நம்மளோட சக்தி எல்லா அவுங்களுக்கு வீணா போது நம்மளுக்கு அதுக்கான ஊதியமு தரதுல்ல அதுக்கு நம்ம இந்த மாறி ஆடு வளத்தோன்னா குட ஆடு வள நம்ம நம்மளே ராஜா நம்மளே மந்திரின்ற மாறி வீ நம்ம வீட்டு வேலைய செஞ்சுக்கலா நம்ம இஷ்டத்துக்கு எங்க இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கே போகணு அப்டின்னா குட அந்த ஒரு தழய வெட்டிட்டு வந்து ஆட்டுக்கு போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாகக்கலா இதே நம்ம ஒரு எடத்துல ஒர் பண்ணோ அப்டின்னா அவுங்களுக்கு லீவ் கேக்கணு அவுங்க லீவ் குடுக்லேன் நா நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூட ஒரு மொதலாளிட்ட போய் லீவ் கேக்கணு லீவ் கேட்டு குடுத்தா தா போற மாறி ஒருது இருக்கு அதே நம்ம இந்த பாடல்லா வ ஆ ஆடோ இல்ல மாடோ வளத்தோன் வச்சுக்கோங்ளே வீட்ல வளக்ற மாறி இப்டி வளத்துட்டோனா நம்மளுக்கு எந்ததுவு இல்ல மாடு வளத்தோனா மாட்ல பால் வருது மாச மாச அது ஒரு இன்கம் மாறி இப்ப நம்ம வேலைக்கு போனாலும் மந் த்லி இன்கம் தா வருது மன்த் திலி சம்பளம் தா மாச சம்பளோ தா வருது அதே மாறி மாடு மேய்சோனா நம்ம யாருகிட்டயு போய் அடிமையா வாழணுன்ற அவசியமு இல்ல இன்னொன்னு பாத்திங்ன்னா நம்மளுக் க்கான நம்ம ஒடம்புல இருக்கற எனர்ஜியு நம்மளுக்கு சேவ் தா அடுத்தவனுகு அதெ ஓ நம்ம அடுத்த எடத்துல போய் வேல செய்றது தப்புன் சொல்லல இருந்தாலு நம்ப ஒழைப்புக்கே த்த ஊதியோம் வந்து ஓனருங்க யாரு தரது கெடையாது அப்டி பாக்கும்போது நம்ம நம்மளே ஒரு சுய தொழில் செய்றது எவ்வளவோ பரவால்லன் தோணும் ஆமா தானேங்க
கண்டிப்பாங்க இப்ப பாத்துட்டிங்ன்னா எங்க வீட்ல ரெண்டு நாய் இருக்கு ஒரு பூன இருக் கு ரெ நாலு ப்லோ லவ் பேர்ட்ஸ் இருக்கு ரெண்டு கிளி இருக்கு அப்றோ ஆடு வந்து ஆறு ஆடு வச்சிருக்கோ கோழிகருக்கு அதுக்கப்றோ பாத்துட்டிங்னா முயல் ட்ருக்கு அதுக்கப்றோ வாத்து வச்சிருக்கோ வாத்து எல்லா பாத்துட்டிங்னா வச்சுக்கோங்க நாங்க தொட்டி வச்சிருக்கோ வாத்து ஜாலியா வந்து தொட்டினா கீழால அதுக்காகவே கட்டி வச்சிருக்கோ வாத்து அப்டியே கீழால வச்சிருக்கோங்க அது என்ன பண்ணிருவோ தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருவோ அது என்ன பண்ணு ஜாலியா வந்து சிம் பண்ணிட்டு ஜாலியா வெளாண்ட்டு இருக்கோ அப்றோ இன்னொன் பாத்திங்ன்னா நீங்க சொன்ன மாறி தா ஆடுக்கு மாடுக்கு ஆடு வச்சிருக்கோ நாங்க ஆட்டுக்கு வந்து குட்டி ஆட்டுக்ல்லா பாத்திங்ன்னா அது பொறந்து இப்ப பாத்திங்ன்னா ரெண்டு மூணு மாச இருக்கு அதுக்கு பால் சரியா பத் துறதே இல்லைங்ளா நாங்க என்ன பண்ணுவோ ஒரு பாட்டல்ல பால் ஊத்தி பா அ மாட்டு பசும் பால் இருக்குல்லங்க அது வந்து பாட்டல்ல பாலூத்தி அது அதுக்கு புடிச்சி உக்கார வச்சி அது நல்லா புடிச்சக்கணு புடிச்சி குடு இப்போ அது அழக குட்டி கொழந்தங்க எப்டி குடிக்கு அதே மாரி ஆட்டுக்குட்டி குடிக்கோம் அ அன்பானதுங்க பழகிருச்சின்னா ஆட்டுக்குட்டியில ரொம்ப நல்லதுங்க அப்பறோ நாயு அதே மெரிதாங்க ரெண்டு நாயி ருக்கு அங்க நாலு நாயி வளத்து இப்ப நாங்க தோட்டத்துல ருக்கோங்ளா அதுனால நாலு நாயி வளத்தோ நாலு நாயு என்னாச்சி நாங்க கோழி வளர்த்றேன் சொன்னேலங்க அது கோழியோட வேஸ்ட்டேஜு இந்த கழிவுகள் ல்லா சாப்ட்டு சாப்ட்டே அது நோய் வந்துருச்சி கோழிங்களோட கோ இந்த ம் கழிவுகல சாப்ட்டு நாய்களுக்கு அந்த கொடல் ருக்கு பாத்தீங்ளா அதுல புண்ணு வந்து செத்துருச்சிங்க நறைய ஓண செத்துருக்குங்க எங்க ஒக்க கேழ இப்ப பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு நாயி வெச்சிரு க்கோ அந்த ரெண்டு நாயு வளத்தி எ கட்டி வெச்சேதா வளப்போ வாக்கிங் கூப்புட்டு போறது புடிச்சேதா வாக்கிங் கூப்புட்டு போவோ அது வந்து நன்றி உள்ளதுங்க ரொம்பவே இப்ப எ கொழந்த எல்லா பாத்தீங்ன்னா எதாது குடுத்துதுனா அழகா அந்த பல்லு படாமயே சாப்டுதுங்க எனக்கு அவ்ளோ ஆச்சிரியமா இருக்கு நா இல்லா அப்புறோ நாங்க பூன வளத்துறோங்க ஆண் பூன தா அது என்ன பண்ணுனா ஒரு வாரோ ஃபுல்லா எல்லாமே வரு எல்லாமே வரு பால் குடிக்கு எல்லா எங்க கதவு கேப்ல ஒரு கேப் இருக்கு நாங் கதவு சாத்தி வெச்சிருந்தாலோ அது வந்து மேல வந்துவோ எங்க மா எ நா வந்து இப்ப பாலு ஊத்துணும்னு வெச்சிக்கோங்க கத்திக்கிட்டே இருக்குங்க எ கொழந்தங் கூட பால் குடிக்கிலேன்னா ஒரு நேரோ பெசாம் படுத்துருவா அனா அதுக்கு நாங்க ஊத்திட்டே இருக்கணு எப்பல்லா கத்துதோ அப்பல்லா கெட்டியான பால் ருக்கணு தண்ணி கொஞ்சொ கலந்தாலுங்குட குடிக்கவே குடிக்காதுங்க அவ்ளோ இதா பண்ணுவோ அதுக்கப்புறோ ஊத்திட்டே இருக்க இருக்க குடிச்சிக்கு ஒன்னு பிரச்சன இல்ல அப்புறோ பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா காணுங்க அது வேற எங்க போச்சுன்னே தெரில எனக் ரொம்ப பயமா வேற இருக்கு பாவோது ஆ தோட்டத்து தானங்க பக்கத்து தோட்டத்துல வீடுனா பாத்தீங்கன்னா ரொம்ப தூ தூர தூரமா இருக்கு அப்றோ பாத்தீங்கன்னா லவ் பேட்ஸ் வெச்சிருக்கோ அது இப்பதாங்க ரெண்டு குஞ்சி பறிச்சு ருக்கு முட்ட இது பண்ணி அதுவே இது பண்ணி இப்பதா குஞ்சி பறிச்சிருக்கு அப்றோ பாத்தீங்கன்னா முயல் பாத்தீங்கன்னா முயல் வந்து குட்டி போடும் போது முடிய உதிர் த்து அதுக்கப்றோ குட்டி போடுதுங்க ரொம்ப நல்லா இருக்கு அழகா இருக்கு அ அப்புறோ வந்து கோழி குஞ்செல்லா அட வெச்சிருக்கு இப்பதான வெயில் காலோ முடியறக் காச்சுலங்க இனிமேல்தா ஒன்னன்னா கோழி குஞ்செல்லா வந்து அட வெச்சிருக்கோ கோழி எல்லா அப்பறோ இந்த காலையில எந்திரிச்சோன அந்த சேவல் கூவர சத்த இருக்குங்களேங்க கா அவ்ளோ இதமா இருக்குங்க அந்த குருவி அந்த லவ் பேட்ஸ் இதெல்லா கத்தறக்கெல்லா ரொம்ப இ தமா இருக்குங்க கேட்டுட்டே இருக்கணு போல தோணு அத நாயெல்லா பாத்தீங்கன்னா பக்கத்துல போனாவே இப்ப எதுமே குடுக்காம சாப்ட முடியாது அவனுக் குடுத்துட்டு தா பேசணு சாப்டவே செய்யணுங்க அப்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு அது அ அ நடுவு வீட் ல வந்து தோட்டத்துல நடூவுல வீடு சுத்தீயு பெட்ஸ் தா ஃபுல்லாவே பெட்ஸ் தா எனக்கு ரொம்ப புடிக்குங்க ஃபெட் ஸ்னா ரொம்ப புடிக் அந்த பூனன்னா கொஞ்ச புடிக்காது ஆனா மித்த பட்ஸ்ல்லா ரொம்ப புடிக்கு சேரிங்க சேரி வெளிய போற வேல இருக்கு சேரி இன்னொர் நாள் கூப்பட்டுங்களா
ஆ செரிங்க டைம் இருக்கும் போது கூப்புடுங்க கண்டிப்பா
ஆ வெக்கிறேங்க
ஆ சரிங்க